ஹலோ
ஆஹ் சொல்லுங்கப்பா
ஹலோ
சொல்லுங்கப்பா சொல்லுங்க ஆஹ் கேக்குது சொல்லுங்க
ருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் பசங்கலாம் எப்படி இருக்காங்க
எல்லாம் நல்லா இருக்காங்க
அண்ணன் எப்படி இருக்காரு ஆஹ் பெரியவ மட்டும் போயிருக் கா சின்னவருக்கு லீவு வீட்டு தான் விளையாடின்னு இருக்காரு கிரிக்கெட் விளையான்னு இருக்காரு இந்த வெயில்ல இன்னும் கருவாடா காக்காவும் அவனும் வித்தியாசம் தெரியாம ஆயின்றுக் ன் அங்க
விளையாடட்டும் விளையாடட்டும் நல்லா ஆக்டிவிட்டியா தானே விளையாடுறான்
ஆமா ஆமா ஃபுட்பால் உம் ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் இருக்கா லீவா
இல்ல பெரியவ மட்டு ஸ்கூல் போயிருக்கா
உம் சரிப்பா ஆஹ் சாப்பிட்டாச்சுப்பா இப்பதா சாப்பிட்ட சரி உகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆ சரி பேசலா அப்படின்னு சொல்லிட்டுதா கால் பண்ண அப்புறம் நீங்க சாப்ப ட்டீங்களா உம் உங்க ப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்டி இருக்காங்க
க்காங்க நல்லா இருக்காங்க உஹ எங்க வெக்கேஷ இல வெளி போலியா
இல்லப்பா எங்கேயு போலப்பா இந்த வெயில பாத்தா ஒரே பயமா இருக்கு அதனால வீட்டுலயேதா இருக்கோ நீங்க எங்கேயாவது வெளிய போறீங்களா
இல்ல இல்ல அவனுக் தா எக்ஸாம்லா இரு இல்ல அதனால எங்கேயு வெளிய போல
ஓ சரி சரி சரி அ சரி நம எல்லா ஒ ஒன்னா சேந்து ஒரு நாள் பீச்சுக்காவது போயிட் ருவோ சரிப்பா உம் அப்புற அண்ணா ஹெல்துல்லா ஓகே
எல்லா நல்லா இருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க
சரி சரிப்பா அப்புற
இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு அவங்க தங்கச்சு வீட்டுக்காரு அதே சைட்டுக்கு வரறா ரொம்ப சந்தோஷமா இருப்பா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சிட்டு
பிரிஞ்ச சொந்தம்ல்லா ஒண்ணு சேதா ஆஹ் உஹம் பேசனார அவரு
இல்ல இப்பதா கால் பண்ணி ஆஹ் இவ அதான லொக்கேஷன்லா அனுப்பணு இப்பதா கால் பண்ணி ஆஹ் எங்க இருக்கு சைட்டு எப்படி வரணும்னு கேட்டாலா இவருக்கு அந்த அந் நேமு ட்ரூ காலர்ல வரவே தெரிஞ்சிடுச்சு அப்புறோ அவனுக்கு தெரியுன்றாரு இவுரு ஏன் நம்பர் தெரியும்ன்ராரு அப்டிதா சொல்லிருக்கே இப்பதா வர வர போறாங்கன்னு சொன்னாரு
ம்
வந்து பாத்து தேவல்லாதல்லா பேசாத ம் இன்சார்ஜிக்கிட்ட சொல்லி டே ஃபஸ்ட்டு ரிலேஷன் சொல்லிட்டே இப்போ ரிலேஷன் நீங்க சொல்லவே இல்ல எங்கக்கிட்ட சொல்லிட போறாங்க நீதா பத்து நாளுக்கு முன்னாடி பேதுல நீ சொல்லிடுப்பான்னு சொல்ட்டே சரி சரி நான் சொல்லிரே வே அலோ சொல்லிட்டு சொன்னாரு
ம் ம் ம் சேர் சேர் தோழி போனா பேசுவாரா பேசிடுவாரா கேக்குறே
பேசதாதெவலாதா பேச மாட்டாரு அ அதா சொல்ட்டே க கம்பெனி சம்பந்மானா பேசு இல்லன்னா எங்கக்கிட்ட தேவல்லாத பேசாத அலோ சொல்லி ஏயா அதா சொல்லிருக்கே என்ன வரோ தெரியல இனி மட்டு இந்த நல்லாவே கே போ
ஆ ம் ம் ம் உங்க நாத்தனாருக்கு ஒடம்பு எப்பிடி இருக்கு இப்போ ஏதாவது ஸ்கேன்னு எடுத்தாங்களா என்ன
எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்கல்ல லாஸ்டா அதான் இன்னும் ஆங் நல்லாவே கொறைஞ்சிருக்கு இருக்கு இன்னும் த்ரீ மந்த்து ஆங் டேப்லெட்டு மறு சிரப்பலாம் கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி தான் அமுச்சுருக்காங்க
ம் நீங்க ரிப்போர்ட் வச்சி வெரிபை பண்ணி பாத்
ஆ நானுங்க இவங்ககிட்ட அமுச்சேன் நம்ம ஜி கிட்ட
ம்
அமுச்சதுக்கு அவங்கதான் சொன்னாங்க பண்ணிறது நல்லது அந்த இதுனாங்க ஆனா இவங்க நல்லாவே கொறைஞ்சிருக்குது சொல்றாங்களாம் எனக்கு தெரியல எனக்கு புரியல நான் பாதி சரியாவும் கவனிக்கவும் இல்ல விட்டுட்டேன்
ம் ம் ம் ம் அதான் சரி போனாங்களே நானே கேக்கணும் கேக்கணும்னு நெனைச்சேன் சுத்தமா மறந்து போயிட்டேன் ஈவினிங் டியூஷன் போவீங்களா இன்னை நீ
ஆங் போவும்பா இன்னைக்கி ரெண்டு நாளைக் இன்னைக்கி போவோம் அப்பறம் டான்ஸ் கிளாஸ் பிராக்டிஸ் இருக்கு
ம் ம் ம் அவங்களுமே லீவ் விட்டுறாங்க போலருக்கே
இப்ப புல்லா லீவு வுட்டுறாங்க
ம் ம் நம்மளுக்கு இருக் இருக்குமா
அதுதான் ஆங்
யோகா கிளாஸ் இருக்குமா இல்ல அதுவுமே
ஆங்க அது அது இருக்கும் ம் டியூஷன் மட்டும்தான் லீவுன்னு சொல்லிரு இருக்காங்க அதுவும் விருப்பம் இரு ஒருத்தவங்க
வரலாம் நான் சொ இவன் என் பையன் பேரை குடுத்துட்டேன் இப்ப நானும் வாய்ஸ் மோட் போட்டேன் இது மாதிரி அ ஓகே அந்த இது ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனுக்கு அனுப்சுருன்தாங்களே அது எழுதி கொண்டு வரணுமா கேட்டேன் அவன் எழுதி கொண்டு வரட்டுப்பா பாத்துட்டே இருந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் எழுத வச்சு நான் போட்டோ எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் இவளி இவன் இது மாதிரி அவன் பேசிக் வேணும்ல்ல அதனால அவன் வரட்டும்ப்பா நான் வீட்டு ல வச்சுட்டா சரி வராது நான் அனுப்ச்சு விட்டுறேன்னு அவன் பேர சொன்னேன் அது வரட்டப்பா நானுமே அவனை தனியா கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இது மாதிரி டைம்ல தான் நானுமே அவனை பாக்க முடியும் ஆஹ யாரும் மத்த அந்த டீச்சர்ஸும் வரமாட்டாங்க அதனால நான் தான் பார்க்க முடியும் அதனால நான் பாக்குறேன்ப்பான்னு சொன்னன் காலைய இவங்க போன் பண்ணாங்க அத இன்னொரு பொண்ண கூட்டு போறேன்ல அவங்க அப்பா போன் பண்ணாங்க போன் பண்ணி இது மாதிரி கேட்டியா வாய்ஸ் நோட்டு ந இப்பதான்ம்ப கேட்டேன் சொன்னேன் நானு அப்படியா லீவு போல இருக்குது இதுங்க வீட்டுல மங்க மாளுதுங்கன்னாரு அப்படியாப்பா பசங்கன்னா அப்படித்தான் இங்கயும் அப்படித்தான் இவ லீவ் விடாத வரையும் ஓகே லீவ் விட்டா முடிஞ்சுது கதைன்னு சொல்லி சொன்னா ஐயோ இங்க அம்மா கோ பொண்ணுக்குமே ஒத்து வரல ரெண்டு பேரு ஒரு வேலையு செய்யாம சண்ட நடக்குது அப்டின்னு சொன்னாரு அத சொன்ன முகேஷ்க்கு பேசிக்ஸ் இருக்கு வரவங்க வரலான் சொன்னாங்களேன்னு சொன்னாரு நா ஃபுல்லா கேக்கத்துக்குள்ளே ஒரு ஃபோன் பண்ணாரு அதுக்கப் அப்புற அப்டியா சொல்லியிருக்காங்கன்னா ஆமா அப்டிதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாப்புல அப்பன்னா நா கண்டிப்பா முகேஷ் அன் நா கண்டிப்பா என் பையன அனுப்புவே ஆஹ் இது கண்டிப்பா நா அனுப்ச்சு ச்சி தா ஆவே ஏனா அவனுக்கு பேசிக் வேணு அப்டின் சொல்ட்டு சொன்ன நானு அப்ப அவ போறதாருந்தா எ பொண்ணயு சேத்து கூட்டுப் பேயிட் டு அப்டின்னு சொல்லி சொன்னாரு நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் போய் கேளுங்க வரன்னு சொன்னாங்கன்னா ஏனா இவுரு முடிவு பண்ட்டாருன்னா சொல் ட்டா அது வேலைக்காவதுல்ல அங்க கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு கூப்ட்டு போற தா என்ன ஒன்னுல்ல நா அப்டிதா போப்போற போற வழியில கூப்ட்டு போப்போறே ட்டு நீ வந்து உட போறே இல்லன்னா என்ன பண்ண முடியு அப்டின்னு சொல்லி சொன்ன சேரி சேரி நா கேட்டு நா சொல்றே ஆனா மூணு நாள் இருக்குது டியூஷன்னு அப்டின்னு சொல்லி சொன்னே சேரி சேரி அப்டின்னு சொல்லி சொன்னாப்புள்ளமா ம் அதுக்கபுறோ அ அதுதா சொல்லி தந்தாங்க வேற எதுவு சொல்ல நேத்து ஏதோ சொல்ல வந்தே இப்ப சுத்தமா மறந்து போயிட்டே நானு என்னமோ சொல்ல வந்தனே உம் எதிர்வீட் ல ஒரே சண்ட குடிச்சிட்டு வந்து செம சண்ட அ ஒரே அடிச்சு வெளியே உழாத கொறதா ஆனா பூட்டு போட்டுன்னு உள்ளேயே இருந்துட்டாங்க அதனால நா வந்து எதுவு அதப் பத்தி பேசிக்கல என்ன எதிர்க எதிர்க்க எது ஆமா ஆமா அங்க அதுக்கப்புறோ இ இப்ப நானு இது இது பேசினுருக்கே அ ஐயோ இந்த கால் பேசின்ட்டுருக்கறே வந்தா உள்ள வந்தா நானுயிங்க பேசின்ட்ருக்கேன்னோன முகேஷ் அப்டியே வெளியே கூப்டிட்டு போயிட்டா பாத்தா கொழம்பு வாங்கி கொழம்பு எடுத்து திக்கின்னு கிண்ணத்துல எடுத்துக்கின்னு போய் வந்து காமிச்சிட்டு நா எடுத்துன்னு போற சொல் ட்டு போய்னேயிருக்றா நம்பயென்ன பண்ணுவோ அவுங்க வர வரயு வெயிட் பண்ணுவோமா மாட்டோமா அவபன்னா அன்னிக்கு அப்டித்தா அவங்க எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்லருக்காங்கல்ல அவரு அப்டிதா குளிச்சுட்டு உழுந் யிருந்தாரு வந்து நேர் ரா அ ஃபிரிட்ஜ தொறந்து உள்ளருக்க சாப்பாட்ட எடுத்து கரச்சு தயிர் ஊத்தி அ சுடுத்தண்ணி கொஞ்சோ வெக்க சொல்லி எ பொண்ண ஊத்தி கரச்சி எட்த்துனு போனா சாயங்கால நைட்டு பொழுது போய் நானு
நீங்க கேட்ட பூட்டிட்டு வீட்ட பூட்டிட்டு உள்ள னோம் நீங்க ரெண்டு பேர் தாயிருக்கீங்கன்னா அப்டிதான் செய்யணும்
போட்டிருந்தேன் அதனால கேட்ட தொறந்து
நீங்க அப்ப கூட மெயின் கேட்ட பூட்டிருக்கவேண்டிதானே
தண்ணி பைப்பு வுள்ள வராதுல்ல உம் பைப்பு வராது உள்ள னாலகேட்டு கதவு போட்டுந்தே பைப்பு ரோடு தாண்டி தானே யிப்டி வருது அதனால பூட்ட முடியாது யில்லனா அத பூட் பூட்டியே தான் வச்சிருக்கது யிவனையும் நான் வெளியே அனுப்புறதேயில்ல அதுக்கு பக்கத்துல யின்னொரு அம்மாருக்கிறாங்கல்ல யிவன அவ்ளோ புடிக்கும் புடிக்கும் புடிக்கொம் சொல்லுவாங்க கடைசியில யிப்ப யிவன் யென்ன பண்ண னாலும் அவங்களுக்கு அது பிரச்சனையாவுது யிந்த ரோட்ல பால் வெளாட்னாலும் பிரச்சன ஆஹ் யேதாவது சொல்றபேச்சு கேக்கலனா பிரச்ச
பேத்தி பெரிய பொண்ணாயிடுச்சில்ல அதனால அஹ் வேணண்றாங்களோ யென்னவோ
பேரனும் வந்தாச்சுல்ல ம் அத்னால நான் சொல் - ட்டே போகாத வீட்டுக்குள்ளேயே வெளாடு இன்ன பண்றியோ அச்சு ஒடைகிறியோ வீட்டுக்குள்ளேயே முடிச்சுகோ வெளியே நா எங்கேயு அ க்க மாட்டா அன்னைக்கி புடிச்சி செமையா கத்திவுட்ட அங்க இட்டன் போய் உட்டாலு உங்க வீட் சேட்டன் நன்தோட் ட்டாலு கம்முன்னு உக்காந்துன்னு இருக்கற மாரி இருக்குத் தன் வா போலான்ற அப்புறோ இவுங்க இன்னொரு ஃபிரெண்ட்ருக்காங்கள அவங் கிட்ட சொன்னா அவங்க பசங்களு ரோட்ல கிரிக்கெட் தா வளாறானங்க அவங்க வீட்ட ட்டுன் போய் உடறனால என்ன இட்டுன் போய் எங்கேயு உட்றாத எங்கேயு உட்றதன்ற இங்கே இது மாரி பேர் எத்துன்னு வரேன் புச்சித்திட்னா நா போல இன்மேலுன்ட்டு அன்னிலேருந்து செரியா போறது கடையாது அப்டி கூப்ட்டா கூட போய் என்னான்னா என்னா அப்டி பேசிட்டு ஒன்னே வந்தர்றே வீட்டுக்கு அப்டியே இரு எல்லாரு நா ஒன்னதா குடுத்த சொல்வாங்க தேவல்லாத வேல அப்டின்ன நானு செரிம்மா நா போல அப்டின்னு சொல்லி
சொன்னா புரிஞ்சிக்கிற மாரியே இருந்தா ஓகேதா நம்பளுக்கு எந்த பிரச்சனையு கெடையாது
ம் சேரிப்பா தோ செகண்ட் லைன்ல ஒரு கால் வருது நா திருப்பி அப்புறம் பண்ற ஆ வச்சிட்டுமா ம்